ஆ வணக்கம் தோழி சொல்லுங்க ம் நல்லா இருக் னா
நல்லா இருக்கோ தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ
உங்க லைன் கொஞ்ச எனக்கு டிஸ்டபன்ஸா இருக்கு உங்க நீங்க பேசும்போது கொஞ்ச டிஸ்டபன்ஸா இரு ஆமாங்க
அப்டியா இதுக்கு முன்னாடி பேசுனப்ப கேக்கலன் சொன்னாங்க சரி தா உங்களுக்கு கால் பண்ணே பெ ம் பேசலாமா என்ன பண்லா
சொல்லுங்க தோழி
ஆ சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டே தோழி நீங்க சாப்ட்டீங்களா ஆ சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் அ நீங்க சாப்ட்டீங்களா
சமப்பீங்ளா என்ன சாப் சமைல் நீங்க நல்லா சமைப்பீங்க
அ எல்லாமே சாப்புற்ற அளவுக்கு சமைப்போங்க ரொம்ப நல்லா சமைப்போன் னு எல்லா இல்ல எல்லாமே சாப்புட்ற அளவுக்கு நல்லா இருக்கு நீங்க என்ன ஸ்பெஷலா செய்வீங்க
ஸ்பெஷல்னே எதுவும் இல்ல நா செய்ற சாப்பாட விட ஹோட்டல்ல சாப்பிடதா பிடிக்கும்ன்னனு சொல்லுவா எ பைய ஆமா அவரே நான்வெஜ் பிரியன் கிறதுனால நான்வெஜ் தா அதிகமா சாப்பிடுவாரு ஆமா வெஜ்ஜி வந்து பிடிக்காது அவருக்கு வெஜ்ஜினாலே சாப்பாடு லிஸ்ட்லயே கிடையாது அவருக்கு நான்வெஜ் மட்டும்தா சாப்பாடு லிஸ்டு ஆ சரிப்பா சவுண்டு கேட்குதா
ஆ இப்ப இல்லங்க இப்ப கரெக்டா இருக்கு
ம் சரி சரி
ரியன்னா பிசினஸ் பண்றீங்களா வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா
ஆ வேலைக்கெல்லா ஏன்னா எ ஃபேமிலிய பாத்துக்கணுங்கிறதுனால பசங்கள பார்த்துணுங்கிறதுனால நா வேலைக்கலா போல
ஓகேங்க ஓகேங்க அ பசங்க என்ன படி கிராமு ம்
எம் பைய வந்து பிளஸ் ஒன் படிக்கிறா பாப்பா வந்து நைன்த் படிக்கிறா உங்க பசங் உங்களுக்கு மேரிடா நீங்க
ஆ மேரிடுங்க ஒரு பைய செவன்த் படிச்சுட்ருக்கா
சரி நீங்க மதிய உணவுக் கு என்ன கொடுப்பிங்கமா
நாலவா அவுளுக் கு வந்து ஒவ்வொரு நாளைக்கு அவங்க அந்த வெரைட்டி ரைஸ் மாதிரி கேப்பாங்க அப்படி சாம்பார் வெச்சோனா சாம்பார் சாதமா மிக்ஸ் பண்ணி குடுத்துருவ இல்லன்னா அவங்களுக்கு வந்து தினமு ஒரு ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணி குடுப்ப இன்னோனு சப் பாத்தி பூரி அந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க
ம் சரிமா இங்க காலையில சாப்பாடு மதியத்துக்கு என்ன குடுக்கிறதுங்கறது பாத்திங்கனா பெரிய போராட்டமாவே இருக்கு
ஓகேங்க தோழி
க்கறதுங்கிறது ஏனா எதுவுமே எம் பையனுக்கு பிடிக் க மாட்டேங்குது ஒழுங்கா சாப்படாமயே அவனுக்கு அல்சர் பெயின்லா வந்துட்டு
ம் ம் ம்
இட்லி இட்லி பொடி குடுத்தா சாப்ட்ருவா மதியத்துக்கு போய் இட்லி குடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்காது இருந்தாலு ஒரு சில நாள்ல குடுத்து விட்ற வி விடுற மாரி தா இருக்
வெச்சி சாப்ட மாட்டாங்ளா
சாம்பார் பிடிக்காது அதா சொன்னனே வெஜ்ஜே பிடிக்காது சாம்பார் வெஜ்ஜி சாப்பாடு வந்து அவரு சாப்பாடு லிஸ்ட்லே எடுத்துக்க மாட்டாரு
அப்ப நீங்க சிக்கன் வித்து இட்லி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சி குடுக்கலா இல்ல
சிக்கன் வந்து காலலே இங்க கெடைக்காது எங்க ஏரியால அதும் இல்லாம நா ஃபிரிட்ஜில வாங்கி கி வச்சி செய்யவே மாட்டாங்க எந்த சாப்பாடுமே காய்கறிமே பாத்தீங்ன்னா அளவ் வாதா வாங்கி வச்சிருப்ப பிரிட்ஜ்ல
ம் இப்ப இட்லிலயே நீங்க வந்து இட்லியிலயே வந்து அ சின்னதா இட்லி ஊத்தி கட் பண்ணி அதோட முட்ட அந்த மாரி மிக்ஸ் பண்ணி குடுக்கலா இல்லைங்களா சிக்கன் தா காலையிலயே கடைக்காது
ஆ
ஆ முட்ட போட்டு கொஞ்சம் வெங்காயோ கொத்தமல்லி அதுல கொஞ்சம் கேரட் அந்த மாதிரி எல்லா மிக்ஸ் பண்ணி அந்த
அந்த மாரி செஞ்சிகன்னா சாப்ட மாட்டங்களா பண்ணி பாக்குற
அ இட்லி ஊத்தி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சக்கோங்க ஒரு கியூப் கியூபா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்ன கொழந்தைங்களா இருந்தா தா அ பொடி பொடியா கட் பண்ணி கொடுத்துருங்க பெரிய கொழந்தைங்களா இருந்த பெருசு பெருசா இருந்தாலு அவங்க பி வச்சு சாப்ட்டுக்குவாங்க அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அத கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் எண்ண ஊத்தி கடுகு அ உளுந்த பருப்பு இல்லன்னா கடல பருப்பு அந்த மாதிரி உங்களோட இஷ்டத்துக்குகேப்ப போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவோப்பில அத எல்லா போட்டு நல்லா பண்ணட்டு முட்டை அதுல போட்டுறந்த முட்டைய தனியா பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கேரட் துருவி அதுல போட்டு கொஞ்சம் பீன்ஸ் உங்களோட விருப் சுத்தமான காய்கறிகள எல்லாம் நீங்க வேணா வேக வச்சு கூட தனியா அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல அவசரத்துக்கு செய்யறதா இருந்தா கேரட்டும் பீன்ஸ்ம் செருகி அதுல போட்டு ட்டுட்டு லாஷ்ட்டா கொஞ்சோம் எதாது பொடி மிக்ஸ் பண்ணுவே அவுங்க சாப்புடுவாங்கனா காரத்துக்கு தகுந்த மாரி பொடி போடுங்க இல்லென்னா நீங்க காரமே போட வேண்டா வீட்லியே போட்டு அதுல நல்லா ஃப்ரை பண்ணிட்டு லாஸ்ட்டா முட்டைய போட்டு அதோட கெலரிருங்க அது வந்து அவுங்களுக்கு நாண்வெஜ் சாப்பட்ற மாதிரியு இருக்கு ஒங்ளுக்கு வெஜிடபிள்ஸ் குடுத்த மாதிரியு இருக்கு
இந்த மாதிரினா எப்டி பண்ணனு நீங்க சொன்ன மாரி இட்லிக்கு பதிலா ஃப்ரைட் ரைஸு மாதிரி பண்ணி கொடுப்ப அது புடிக்கு எக் பிரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுப்ப அது புடிக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஆ இதெல்லாம் கலக்கறாங்க இல்லயா இந்த சாஸ்லாம் அதெல்லா பாத்தீங்கன்னா நா வாங்க மாட்ட வாங்கவும் மாட்ட அதெல்லா நா சேர்க்கவும் மாட்ட உடம்புக்கு அவ்வளவா நல்லதில்ல அப்படின்னு சொல்லி ட்டு அதெல்லா சேர்க்காதனால சாப்பாடு நல்லா இல்லன்னு சொல்லிடுவாரு
அப்ப நீங்க டொமேட்டோ சாஸ் வந்து நீங்க வீடலயே செய்யலாம் தக்காளிய நல்லா நல்ல தக்காளியா பாத்து வாங்கிட்டு வந்து ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊத்தி அந்த தக்காளிய ஒரு டூ மினிட்ஸ் போட்டீங்கனா அந்த தோல் எல்லாம் உறிஞ்சு வந்துடும் அதுக்கப்பறம் அந்த தக்காளியு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா ஊற வச்சு அதோட போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு இனிப்புக்கு வேணா கொஞ்சம் சர்கக்கர ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இத பிரிட்ஜ் வச்சீங்கன்னா ஒரு த்ரீ ஆர் போர் டேஸ்க வச்சுிக்கலாம் உடனே செய்யறது இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலா
ஆ முயற்சி பண்ணி பா பாக்குற இந்த சாஸ் வந்து நா முயற்சி பண்ணி பா
என்னோட குழந்தைகள் வந்து இப்படிதான் சாப்பிடாமதா இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு என்ன என்னன்னு நம்ம ஒவ்வொன்னும் தேடும்போதுதா ஏதாவது புதுசு புதுசா நம்மளும் கத்துக்க முடியும் இல்லைங்களா குழந்தைகனாலே மோஸ்ஸி எதுவுமே சாப்ப த மாட்டேறாங்க தா ஆனா அவங்ளுக்கு புடிச்ச மாத் த்ரி நம்ம அத செஞ்சு குடுக்க ஆரமிக்கணு அவுங்க சாப்ட மாட்டேறாங்கன் விட்டோனா இப்ப விஜிடபிள்ஸ் சாப்புட மாட்டேறாங்கன்னு நம்ம விட்டுட்டோனா அவுங்க சாப்டாமே போயிருவாங்க நான்வெஜ்ஜும் அடிக்கடி சாப்டு நல்லதுான் நான்வெஜ்ஜ் எல்லாம் நல்லது இல்ல நல்லா இல்ல சாப்டலாம் இருந்தாலும் வெஜிடேரியன் அவாய்ட் பண்ண கூடாது ம் நீங்க விஜிடபிள்ஸ் குடுக்கணுன் நீங்க நெனக்கிறீங்க அதுனால இந்த மாதுரி ட்ரை பண்ணி
அ சரிமா அந்த சாசஸ் வந்து நா செஞ்சி பாக்ற முயற்சி பண்ணி பாக்குற இந்த சாஸ் முயற்சி பண்ணி பாக்குற
கீரையெல்லா கூட நீங்க இந்த சப்பாத்தி பூரி அந்த மாதிரி எதுலயாவது மாவு வுகள் பெசையும்போது வேக வச்சு மிக்சில அரச்சு அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி செஞ்சி குடுத்துருங்க
ஆ அப்டியா சரி சரி நா முயற்சி பண்ணி பாக்ற நா கீரயல்லா எப்டி குடுப்ப பண்ணா கீரைவந்து அவன் சாப்டமாட்டாரா சமைச்சு வச்சா சாப்ட மாட்டா கீரை கூட்டு சுத்தமாவே பிடிக்காது அதனாலயென்ன பண்ணுவனா முருங்கக் கீரைல்லா பாத்தீங்கன்னா கொதிக்க வச்சி நல்லா கொதிக்க வச்சி அதுல வெங்காயம் முடிஞ்ச தக்காளி இந்த இது பெருஞ்ஜீரகம், ஜீரகம் மிளகு இதெல்லா இடிச்சி போட்டு அதுல வெறும் தண்ணியா வடிக்கட்டி அத குடுத்துட்றே குடுத்துருவே ஆமா மத்தப்படி வேற எந்த க்ரீமே அவனுக் சாப்ட பிடிக்காது
ஆ அதுல அப்டி செய்யம்போது அதுல இருக்க நார் சத்து அதெல்லா போ வேஸ்
வேஸ்ட்டாதா போய்டு ஆனா நாக் ட்ரு என்னா சொல்றாங்கன்னா அந்த கீரைய வந்து தூக்கிப் போடாம மிக்சில அடிச்சிடுங்க அப்டியே அடிச்சிட்டு குடுங்க அத தண்ணி வடிக்கிட்டிருக்கிங்லையா அத வடிக்கட்ன தண்ணியோட சேத்து அந்த அந்த கீரையு சேத்து குடுத்துருங்க அப்டின் சொல்றாங்க ஆனா பாத்தீங்கன்னா அவ
சாப்பர்றதே ஆ மோஸ்ட்லி நம்ம சாப்ப
ட அத வந்து ஆடு சாப்புர்டறதா மா
ம் அப்ப நீங்க வந்து இந்த மாரி சப்பாத்தி பூரியில எதுலையாது கலந்து பாருங்க
பண்ணி ட்ரை பண்ணி பாக்ற
உம் ஆ கீர பூசணிக்கா இதெல்லா வந்து சப்பாத்தி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு பெ சயம் போது அதையு லைட்டா வேக வெச்சிக் கூட பண்லா இல்லன்னா பச்சையா அரச்சி யிதோட நம்ம ஏன்னா சப்பாத் எல்லா நல்லா வேக வெப்போ இந்த மாதி செய்யம்போது அது நல்லாருக்குல்லங்க டேஸ்ட்டு நல்லாருக்கு டிஃப்ரெண்
ரூட் கட் பண்ணி வீட்ல அந்த தோலிருந்தாலே அன்னக்கி ஃபுல்லாவே வீட்ல சாப்ட மா ட்டா சாப்பாடு நல்லா இல்லன்ருவா வெறு தண்ணிய குடிச்சுட்டே இருந்துருவா
அந்த பீட்ரூட் ம ஸ்மெல் வந்து அவனுக்கு சுத் தமா புடிக்காது
ஆமா
பீட்ரூட் சாப்
ஆமா அ அத்ல நறைய சத்துருக்கு பீட்ரூட்ல பாத்தீங்கன்னா ராவா சாப்புர்றத விட சமச்சி சாப்புர்றதுதா நல்லதுனு சில மருத்துவர்கள்லா சொல்றாங்க க ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா அட் டியில வெளயற க ஆ இல்லையா அது
நல்லால்ல
பீட்ரூட் வந்து அடியில மண்ணுக்கடியில வளையறது அப்டிங்கறதுனால அத நறைய மண்ல வளரலா செய்துனா நம்புளுக்கு வருது பீட்ரூட் அதனால அத தோலெல்லா செத்திட் ட்டு அதை சமைச்சு சாப்புறதுதா நல்லது அப்டின் சொல்றாங்க
ம்
அப்டியே சாப்புட்றத விட
முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி ஏதாவது ட்ரை பண்ணி அப்டி அதோட ஸ்மெல் ல்லா பாத்தேன்னா சீரகம் மிளகு அந்த மாதிரி இஞ்சி அதோட மிக்ஸ் பண்ணி அதாவது அவங்களுக்கு புடிக்கிற மாதி ப்பிடி சமைச்சு குடுத்துருங்க
அ அதா அந்த ரெட் கலர் நா வந்து வெஜிடபிள் சாதத்துல ஒரு கால் பீட்ரூட் மட்டும் போட்டு அ ட்ரை பண்ணி பாப்பே பிரியாணி மாரி செஞ்சு குடுப்பே வெஜிடபிள் சாதோ ஒரு கால் பீட் ட்டு மட்டு போட்டு அத செஞ்சு குடுபோ அப்டின்னா அத அப்டே கண்டுபுடிச்சிருவா தோ இருக்கே இந்த ரெட் கலர் ஏன் இப்டி இருக்கு எந்த கலர் ஏன் அப்டி இருக்கு ம் ஆமா இந் இந்த ரெட் கலர் ஏன் இல வந்து மிக்ஸ் ஆயிருக்கு இந்த ரெட் கலர் ஏன் இப்டி இருக்கு அப்டின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடுவான் ஆமா அது என்னமோ இந்த பீட்ரூட்ட பாத்து தாலே அவனுக்கு புடிக்காது ஆமா அது கொஞ்சோ கஷ்ட் சொன்னா
ஆன்லைன்ல எதுலயாவது பாத்தீங்கன்னா பீட்ரூட்ல எதாவது ஸ்வீட்ஸு
ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க
ம் ம் உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷமாருக்கு ம் எதாவது யூஸ்ஃபுல்லான விஷயங்களு இருக் க்குதுல
அதனால நா அதையு எடுத்துக்குறே நீங்களு நா சொன்னதெல்லா ட்ரை பண்ணி பாருங்க ப்பா நா முயற்சி பண்ணி பாக்குறே மீண்டும் ஒரு அழைப்புல பேசலா நன்றிமா